ஹலோ
அக்கம்
வணக்கோ வணக்கோ கேலுங்க ஆஹா சேரி ஆஹா சேரி கேக்குது கேக்குது
ஆஹாஸ எப்டி இரு க்கீங்க
உம் நல்லா இருக்குறங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
அஹா நா நல்லா இருக் சேரி இன்னைக்கான தலைப்பு ஏதாச்சு வெச்சிருக்கீங்களா
தலைப்பு வந்து ஃபுட்பால பத்தி பேசுலாமா
எனக்கு ஓரளவுக்கு தெரியு ம் ஓக்கே பேசலா ஆஹா சாப்புட்டோ நீங்க
சாப்புல்ல நா கொஞ்சோ மதியானமதா சாப் ஓக்கே ஓகே
சேரி ஓகே உங்குளுக்கு ஃபுட்பால பத்தி தெரிஞ்சது கொஞ்சோ சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சத நா சொல்றே பஸ்ட்டு நீங்க சொல்லுங்க
ஃபுட்பால பத் ஏ உங்களுக்கு பஸ்ட்டு ஃபுட் ப்பால யார போ உங்களுக்கு புடிக்கு
நா ஃபுட்பால்லா அந்தளவுக் கு பாத்ததுல மிசின் சொல்லிட்டு ஒர் ஆள் மட்டு தெரியு
மெசி ஆஹ் மெசி மெசி தாங்க பிளேயரே யாரு பிளேயர் எல்லா கிடையாது நானும் மெஸ்ஸி ஃபேன்தா மெசித
ஆஹ்
அது இப்போ வேர்ல்டு கப் நடந்தனுக்கு தெரியுங்களா
ஆஹ் ஆமா வேர்ல்டு கப் கேரளால கொண்டாடிட்டு இருக்காங்க வேர்ல்டு கப்பு ஃபுல்லா
ஆ ஆமா ஆமா கேரளாலல கூட மெஸ்சி பேரன்ஸ் வந்து அறுநூறு பேனர் அச்சிருக்கறாங்கலா
ஆஹ் ஆமா
ஆஹ் ஆமா இப்போ அது அதா ட்ரெண்டிஙல்ல போயுனுஇருக்குது ஆஹ ஒன்னு மேசிக்கு ஒன்னு மேட் ச்சு நடக்கல இன்னு புதன்கழம தா நடக்க போகுது
ஓ
இப்போ வந்து இன்னைக்கு நேம்ரு தெரியுமா உங்களுக்கு ஆஹ் ஆமாமா சரி அவங்களோட மேட்ச் நீ நடந்துச்சு நைட்டு மூன்ரைமணி நந்துச்சு அதெல்லா பாரத்துணுனு உணதுதா கொஞ்சோ டைம் ஆயிடுச்சு தூங்க இல்லாம இப்பெல்லா தூங்கி எழுந்தோ
ஆஹ்
ஃபுட்பால் இப்போ வேர்ல்டு் கப் வந்து இது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவ நடக்கு
ஆஹ்
அப்ப வந்து ஒரு குரூப் ஸ்டேஜ்ன்னு பிரிப்பாங்க பஸ்ட் வந்து ஏ பீச சி டினு பிரிப்பாங்க அதுல வந்து ஒரு ஒரு டீமுக்கு வந்து
உம் ஆ புரியுது சொல்லுங்க
ஒரு ஒரு டீமு வந்து இப்ப வந்து எப்படின்னா நாலு டீம் ஒரு ஒரு ஒரு ஒரு டீமு வந்து நாலு டீமு
ஆஹ் அந்த ஏ ஏலயே வந்து நாலு பேரு பீல நாலு பேரு அந்த மாதிரியா ஆஹ் உம்
நடக்கு முன்னாலு பேரு கூட ஒரு ஒ ஒரு டீமுக்கு மூணு மூணு மேட்ச் நடக்கு மூணு பேர் கூட இப்ப அதுல வந்து யார் து டாப் டூ யார் இருக்குறாங்ளோ அவங்கல்லா வந்து இதுக்கு போவாங்க நாக் அவுட்டுக்கு போவாங்க நாக் அவுட் இதுக்கு வந்து ரிசல்ட் தேவ கெடையாது குரூப் ஸ்டேஜ்ல வந்து வின் லூஸ் அதெல்லா ஒன்னும் பிரச்சன கெடையாது. ட்ரான்னா கூட ட்ராதா ஒரு
அவ ஆஹ்
வின்னானா மூணு பாயிண்டு
ம்
இப்போ வந்து நாக் அவுட் போட்றாங்கல்ல
ஆமா
நாக் அவுட்ஸ்ல வந் து இது அ எப்டின்னா ஜெயிச்சே ஆவணு இல்லன்னா தோத்தே ஆவணு
ஆஹ்
யார்னா ஒருத்தர் வெளிய போயே ஆவணு அந்த மாரி நாக் அவுட்ஸ் வந்து ஒன்னொன்னா நடந்து நடந்து அப்டியே ரவுண்ட் ஆஃப் சிக்ஸ்டீனு ரவுண்ட் ஆஃப் தேட்டி டூ கோட்டர் ஃபைனலு செமி ஃபைனலு அதுக்கப்பறமா தா ஃபைனலே நடக்கு அது எல்லாத்தையு நாக் அவுட்ஸ்ல்லா தாண்டி வந்து தா ஜெயிக்கணு அந்த மாரி தா போன போன வாட்டி பாத்தீங்களா நீங்க வோல்டு கப்
ஆஹ் ஆஹ் இல்ல நால்லா பாக்க மாட்
இல்ல மெஸி ஜெயிச்சாரு
ஆஹ் ஆஹ்
மேட்சு பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்ட்டா போயிச்சு ஃபஸ்ட்டு வந்து அர்ஜென்டினா வந்து ரெண்டு கோல் அட்ஸ்ட்டாங்க
ஆஹ்
மெஸ்ஸி டீம் வந்து மெஸ்ஸி ஒரு கோல் அட்ச்சாரு எதிர் டீம் ஒன்னு வந் து அவங்க வந்து நல்ல டீம் ஃப்ரான்ஸுன் ஒரு டீம் இருக்குது
ஆஹ்
அவங்க வந்து கரெக்ட்டா எண்பதாவ்து நிம்ஷோ ஒரு கோல் அட்ஸ்ட்டாங்க
ஆஹ்
மறுப்டியு மறுப்டியு உன்னோரு கோல் அப்டியே ட்ரா பண்ட்டாங்க பாருங்க மேட்ச்சு அப்டியே ஒரு இதா போயிச்சு அப்டியே ரொம்ப பாக்கறதே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாயிட்ச்சி அந்த மாரி ட்ராப் பண்ணி மறுடியும் எக்ச்ட்ரா மினிட் தருவாங்க பதினஞ்சு பதின்ச நிமிஷம் தருவாங்க தொண்ணூறு நிமிஷம் மொத்தம் மேச்சு
உம்
ஜெயிக்கலன்னா பதினைஞ்சு பதினைந்து நிமிஷுமா தருவாங்க அதுலயு ரிசல்ட் வரலன்னா பெனால்ட்டி வப்பாங்க அஞ்சு அஞ்சு பெனால்ட்டி
அந்த பெனால்ட்டில வந்து அந்த ஐடுள்ள போடணுமா ஆஹ்
பெனால்டில வந்து கோல் கீப்பரும் ஒன்னு ஒரு பிளேயர் மட்டும் இருப்பான் அ ரெஃப்ரி ந நடல சொல்லுவது வர கோல் அடிக்கணும் அஞ்சு அஞ்சே அஞ்சு ரண்ட்ஸ் தா அஜனின்ன கோல் கிப்பர் ஓன் இது நல்லா சேவ் பண்ணுவா எல்லா பால்லையு தோத்துருவான் அவன் அவன் இருந்ததுனா அ அஜுன் என்ன கப்பு அயச்சாங்க அது வந்து எப்படின்னா அர்ஜென்டினா வந்து ஒரு நாப்பது வருஷம் கழிச்சி ஒரு கப்பு அடிக்கிறாங்க வேர்ல்டு கப் மரடோனாக்கு அப்றம் மரடோனா கூட உங்களுக்கு தெரியுமான்னு தெரில
ஆஹா இல்ல
மரடோனா வந்து மெஸ்ஸிக்கு மெஸ் மெஷி மெஷி மெஸியோட கோச் அவரு
ஆஹ்
மெஷி மாரி ஒரு பெரிய பிளேயரா இருந்தாரு இப்போ வரைக்குமே அவர் தான் டாப் டூ வேல்டுலே
ஆஹ்
அந்த மாரி பிளயரு அவரு
உம்
இந்த மா இந்த மாசம் தான் ஸ்டார்ட் ஆயிச்சு வேர்ல்ட் கப்பு
உம்
இந்த மாசம் கடைசிலயே முடிஞ்சுருங்க்க அவளதா
இந்த மாசம் கடைசிய நான் வந்து ஆஹ் நான் வந்து இந்த புட்பால் பாத்து தது வந்து இந்த டி வில அந்த மாதிரி தான் அப்புறமா வீடு பக்கத்துலல்லாம் சின்ன பசங்க சும்மா விளையாடுவாங்கயில்ல அந்த மாதிரி தான் புட்பால்லாம் பாத்திருக்கன் இந்த மாதிரி வேர்ல்டு கப்பு அந்த மாதிரிலாம் மேட்சல பாத்தது வந்து இந்த ஐ பி எல் மேட்ச் நடக்கும்ல டி டுவெண்ட்டி ஐ பி எல் மேட்ச அது மட்டும் ஆஹ் அது மட்டு பாப்பே எப் எப்பயாச்சு தா பாப்பேன் ரொம்ப விரும்பிலா பாக்கமாட்டே எப்பயாச்சு சும்மா பாப்போ அவ்ளோதா மத்தபடி வேற தெரில ஆ ஆஹா அப்டிலா இல்ல யாரு பேனோ இல்ல கரண் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல கரண் சொல்லிட்டு கரண் மேட்சுல ஆமாம் போன மேட்சுல இருந் ஆமா சாம்கரண்
ஆமா இங்கிலாந்து பிளேயர் அவன் அவுங்க அண்ண தாம்கரண் இவன் சாம்கரண்
ஆ அவங்க நல்லா விளையாடுவாங்க அதுக்கப்பறமா வந்து ஜ ஆ ஜடஜா நான் வந்து பாத்துட்டு ஒரு ஆ ஒரு ரெண் அ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் நானு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்தேன் இந்த
டேஜாவ வந்து இது பண்றாங்க சென்னை ட்ரீடிங் பண்ட்டாங்க அந்த ஆறாற் இருந்து ஒரு டீமுக்கு ஜடேஜாவ கொடுத்துட்டு அந்த டீம்ல இருந்து ஒருத் பெற நம்ம டீம்ம வாங்கிட்டாங்க சஞ்சீவ் சாம்ஸ் சன் ஒருத்த கேரளகாரே அவன வாங்கிட்டாங்க அந்த மாறி கிரிக்கெட் கூட அவ்ளோவா இல்ல எல்லா ஒன் சைடா
ஆமா இப்ப யாருமே வந்து ரொம்ப இதுன் ஆ ரொம்ப யாரும் எதிர் பாக்கல அவுங்களே செட்டப் பண்ணி பண்றா மாறி இருக் டி அந்த கிரிக்கெட் அதுனால ந்த அந்த ஆர்வமே போய்டுச்சு ஆ டிவில பட எப்படி ஸ்கிரிப்ட் வருதோ அதே மாதிரி பண்ணிட்டாங்க இப்ப அதுமேல பஸ்ட்லா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு பாக்கணு பாக்கணுன்ட்டு இப்ப வஸ்லய தெரிஞ்சது இவங்கதான் ஜெயிப்ப ஆ இவங்க பிரஜயம் ங்க எதுக்கு நம்ம பாத்துட்டு அந்த மாதிரி தெரியுது
ஆ அந்த மாதிரி ஆயிருச்சு இப்பல்லாம்
ம் அது மேல இருந்த ஆர்வமே போயிடுச்சு ரெய்னா கேள்விப்பட்ருக்கேன் ஆனா ம் ஆ இல்ல நான் சிஎஸ்கே மட்டு நான் அன்னைக்கு பாத்தேன் அதுல வந்து இனி இந்த டீம்ல ஒ ஒரு ஒரு டைம் வந்து இவங்க எல்லாருமே இருந்தாங்க அதுல வந்து அப்ப வந்து ஜடஜாவும் சாம்கர் வந்து நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க ஆ அவங்க நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தே ஆ அது நல்லா இருந்துச்சு அது அப்புறம் வீராட்டும் நல்லா விளையாடுவாரு
யாருக்கா
ஆ ந நல்லா இருக்கும் விராட் விராட்
விர் விராட்டா அவரு வந்து நல்ல பிளேயரு தான் ஆனா ஆக்டிவிட்டி ரொம்ப ஒரு ம் இப்ப வந்து நீங்க வேற டீம் நான் வேற டீம் வச்சு வச்சுக்கங்க இப்ப நீங்க தோத்துட்டீங்க இப்ப தோத்துட்டீங்க நீங்க இப்ப நீங்க தோத்துட்டீங்கு உங்க மூஞ்சுிக்கிட்டு வந்து நான் கத்த அட நீ உங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டேன் னமா ஆகாதா அந்த மாதிரிதான் விராட்டு பண்றது தோத்தவங்க கிட்ட போய் சண்ட போடுறது அதனால அவர சுத்தமா புடிக்காது எனக்கு
உம் வேர்ல்டு கப்புன்னு வரும் போது எல்லாரும் ஒண்ணா தானே வர்றாங்க அதனால என்னங்க இ ஆ
ஆமா
பேர் வயசு அவரு பாக்க நல்லா நல்ல பேரு தான் அவருக்கு இன்னிக்கு கூட ஏதோ ஒரு வேல்ட ஆ ஆமா இன்னிக்கு கூட வேர்ல்டு கப்ல ஏதோ ஒரு வேர்ல்டு கப்ல இந்தியா இந்தியா வின் பண்ணுச்சு அப்டின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டு
நேத்து நேத்து உமன்ஸ் டீமு இண்டியாக்கு பாகிஸ் தானுக்கு நேத்து நைட்டு அது பாக்கலக்கா நானு ஃபுட்பாலு நைட்டுலருந்து ஃபுட்பாலு பன்னென்ர மணி வர மேட்சு மறுபடி வெடிகால மூன்ர மணி வ ர மேச்சு
ஆஹ் ஆஹ்
அஞ்சர மணி தா தோணுனே சரி இப்போ மறுபடியு இருந்துட்டே
ஆஹ் உம் நைட்ல ரொம்ப நேரோ ஆஹ் இல்ல இல்லே சாமி கும்ட்டு சாப் பிடுவோ இதுக்கப்புறமா நானு
ஏ
புரியல என்ன கேட்டீங்க
நேத்து கிழம வந்நதுனாலயா
ஆஹ்ஹா இல்ல இல்ல ஆஹ்ஹா இல்ல இன்னிக்கு அமாவாசன் சொல்லிட்டு எங்க வீட்டுல நாங்க சாமி கும் பிடுவோ
ஓஹோ அமாவாசன ஏ என்ன கறி கூட சாப்ட மாட்றாங்க சில பேரு
ஆஹ் ஆமா அது வந்து இறந்தவங்கள வழிபடுற ஒரு இதுவா இருக்கு அதனால கறில்லா சாப்பிட மாட்டே ஆஹ் ஆமா இறந்தவங்கள வந்து சாமி கும்புட்ற விதமா அவங்களுக்கான ஒரு நாள்ன்ற மாரி அமாவச உம் நீங்க அந்த மாரிலா எது கும்பிட மாட்டீங்களப்பா
இல்ல நாலா அந்த மாரில்லா எது இல்ல நம்மளுக்கெல்லா எதும இல்ல எல்லா நாளு ஒரே நாள்
ஆஹ்
எல்லாமே எந்த நாளு இதுன் கெட்ட நேரோ நல்ல நேரோ அது மாரில்லா இல்ல எல்லாமே ஒண்ணு தா நமக்கு
ஆ எங்களுக்கு அப்பத்துல இருந்தே பழகிடுச்சு அதனால அப்படியே நாங்களு அப்படியே போயிட்டே உம் அதனால அப்டியே நாங்க கும்புட்டு
ஆஹ் ஓகே ஓகேக்கா
நீங்க இந்த தீபாவளி பொங்கல் அந்த மாரிலா எதுவு செலிப்ரேட் பண் ணீங்களா
தீபோ பொங்கல் நா எதுமே செலிப்ரேட் பண்ண மாட்டங்கா எ பர்த்டேவே கொண்டாட மாட்டே நானு அதா சொல்றனே எல்லா நாலு ஒரே நாலா அந்த மாரி அதுதா ஒன்னு விட்டா எல்லா நாளு ஒரே நாள்ன்னா எப் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும் வா என் பர்த்தடேக்கு நானு சாட்ஸ் டிஷர்ட்டு போட்டுன்னு சுத்திட்டு இருப்பேன்
ஆஹ் இப்பல்லாம் யாரோ பர்த்டேலாம் அந்த அளவுக்கு ஹா பர்த்டேலாம் யாரும் இப்பல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் யாரும் செலப்ரேட் பண்றதுல்லாம் அதோடைய அந்த இதுவே
ஆமாம் ஆஹ் ஆமா ஆமா வயசாயினே இருக்கு வயசாயினே போகுது ஆஹ் ஆஹ் சின்ன வயசுலதான் வீட்டுல கொண்டாடுவாங்க
ஆஹ்
ஓகே நீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்கறாங்க எல்லாம் ஓகே ஓகேக்கா நன்றி ஓகே டேங்க்யூக்கா